ஆ சொல்லுங்க வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க
சும்மாதான இருக்கே சாப்ட்டு வீட்டாண்ட
ஒர்க்கெதுவு போலயா
ஒர்க்கு இன்னிக்கு சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டே
செகண்ட் சாட்டர்டேனா லீவா பேங்க்லயா ஒர்க் பண்றீங்க
இல்ல இல்ல
உம்
ஆ வீ செரிட்டிங்
செரி ஓகே ஓகே ஓகே
நீங்க என்ன பண்ணறீங்க
நா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றே
புரியல
நா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்
ஓகே ஒர்க்ல இருக்கீங்களா
அதெல்லா இல்லங்க கொஞ்சோ ஃப்ரீ டைமு
ம்
ஆ பஸ்ட்டே பேர் போட்னோன்னு சொல்ட்டு கால் பண்ண
ஓகே
இந்த வீக் எங்கெல்லா போனீங்க
புரியல
லீவுக்கு எங்கெல்லா போனீங்க
டூர் தா போவோ இப்ப கொடைக்கானல் கேரளா
ம் போனீங்களா
ஆ இப்ப போவணோ நெக்ஸ்ட்டு மந்த்து ரீசெண்டா கொடைக்கானல் போயிட்டு வந்தோ நெக்ஸ்ட்டு மந்த் போவோ மறுபடியு
ஆஃபீஸ் டூரா
இல்ல இல்ல நாங்க தனியா வீட்ல பசங்கலா
சேரி சேரி பசங்களானா எப்டி போவீங்க கார் பிடிச்சு போவீங்களா எப்டி
இல்ல அது எப்புடின்னா மாசோ ஐநூறு ரூபா கட்டுவோ சீட்டு மாரி ஐயப்ப கோயிலுக்குலா போவாங்கல அந்த மாரி நாங்க டூருக்காக கட்டுவோ
சரி மாசம் மாசோ
மாசோ ஐநூறுவா கட்
உம்
அ டுவல் மந்த் ஆன ஒட்னே இப்ப போவோ வர்ஷ வர்ஷோ ஒரு த்ரீ இயர்ஸா போறோ
சேரி சேரி அப்போ சேத்து வெச்சு வேற எதாவது செலவு பண்ணோனு நெனைக்கல டூர்தா போவீங்க
ஆமா சீட்டு உட்டு நம்ம பசங்களுக் புள்ளய வட்டிக்கு எடுப்பாங்க
சேரி கூட்டுவட்டி நகி பொருந்தாது அவ்ங் அதா அவ்ங்க வட்டி குடுப்பாங்கல்ல அவுளோதா அடக்கு அ அப்டியே காஸ் சேந்துரு
ஆமா ஆமா நாங்க ஒரு இருவத்தி அஞ்சு பேரு இருக்கோங்க
ம் இருவத்தஞ்சு பேரு
ஆமா
சண்ட போடாம் போய்ட்டு வந்துருவீங்ளா
எல்லா பிரதர்ஸ்தா வீட்டு பக்கத்துல
சேர் சேரி என் அ எப்டி இருந்தாலு லாஸ்ட் முடிய போவேல டூர் முடிய போவேல சண்ட வந்துரு
வந்திருக்குதா ஃபஸ்ட் ஒன்னு ஒரு‌ ட்டூ இயர்ஸ் முன்னாடி இப்போ இல்ல அ இப் பலா நார்முலா போய்ட்டுதா வந்துட் இருக்கோ ரெண்டு வர்ஷமா அது சின்ன சின்ன சண்ட வருந்தா எல்லா டூர்லயு
ம் ம்
அ உ வேன் புக் பண்ணி போவோ நாங்க
போன வாரோ எங் போன மாசோ எங்கெங்க போனீங்க ஊட்டி
இல்ல இல்ல கொடைக்கானல் மட்டுந்தா போனோ போன மாசோ ஒரு ஒன்டே மாரி ஒன்டே ஸ்டே பண்ற மாரி அது வேற பசங்க காலேஜ் பசங் கூட போனோ
அவ்ங்க காலேஜு போனும்ள
ஆமா காலேஜ் பசங்க கூட போனது
ம்
நெக்ஸ்ட்டு மந்த்து போறது வந்து வீ வீட்டு பக்கத்துல இருக்க பசங்க அண்ணன்ங் கூட போறாங்க
சேர் செரி அ
ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஸ்டே பண்ணுவோ
ம்
அப்டே கொடைக்கானல் கேரளா கேர்ளால ஆலப்புழா வயநாடு மூணாறு அந்த மாரி சுத்தி பாத்துட்டு வருவோ
சேர் சேரி
நீங்க அந்த மாரி டூர்லா போயிருக்கீங்குளா ஃபிரெண்ஸோட
ஃபிரெண்ஸோடலா போல ஃபேமிலியாதா போனோ ரீசண்ட்டா வந்து நான்குனேரிக் போனோ நான்குனேரி பக்கோ ஒரு ஆரியன் ஆயன் சாமி பேரு போன அது மல மேல போனு ஹில்ஸ் ஸ்டேஷன் மல மேல போயி நல்லா ஜாலியா இருக்கு யான எங்கனையு எங்கயு பாக்குலா அது விடியறதுக்குள்ள போணு அதாவ்து ஜீப்லதா போவோ பஸ்ஸு இது கெடையா நடந்து போனோம்னா நைட் ஆய்ரு ஒரு ஏழு கிலோமீட்ரு இருக்கு நடந்து போயி திருக்கணங்குடி நடந்து போயி போறவ்ங்க போவாங்க நம்மளால் நடக்க முடியாது ஜீப்புல ந்து சாமி கும்ட்டு வந்தா
கோவில்க்கா
ஆமா இப் கொலதெய்வங் கோயிலிங்கு ஆமா எங்க கொலதெய்வோ கோயில் அதா
ம் ம்
அங்க போய் அது ஹில் ஸ்டேஷன் நல்லா இருக்கு அங்க மேல போய் குளிக்கலா தண்ணி வரு
ஆ அ
அம் அம் கோயிலுக்கு மட்டு மட்டு இல்ல எல்லாருமே போலா கோயிலுக்காக மட்டு இல்ல எல்லாருமே போலா
ம் எத்தனாலு
ரெண்டு நாள் போனோ கீழேயு சாமி இருக்கு ஆ பெருமாள் இருப்பாரு அங்கயுங்கும்ட்டா மேலையு பெருமாள் இருப்பாரு
ம்
கும்ட்டு வந்தாச்சு வேற எங்கயு போல வேற போணுனா எங்க போக பையானுக்கு ஸ்கூல் இருக்கு எஃக்ச அப்டினு எங்கயுமே போல
ஆம்
பக்கதுல ஃபேமிலியாதா ஃபேமிலி எங்கக்கா வீடு எங்க அப்பா வீடு அங்கதா போயிட்டு வந்தோ போயி ஒரு பத்து பத்து நாளு ரெண்டு பேர் வீட்லேயோ ஒரு பத்து பத்து நாள் இருந்தோ இருந்துட்டு எங்க அக்கா வீட்டுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு வந்தோ அங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு
ள
ஆமா எப்பயு போல திரும்பவு வீட்டுக்கே வந்துட்டு பத்து நாள் இருந்தாச்சு அவளோதா முடிச்சுரு
ஓக்கே
எ பை ஒர்க்லதா வந்தோ டீ பிரேக்கு
ஓக்கே
அப்றோ கால்ல என்ன சாப்பாடு
காலையில இட்லி
ம் வேற நா இட்லி தா ஆனா தொட்டுக்க வந்து சட்னி மல்லி சட்னி வெச்சு சாப்ட்டே
ம் நா வெங்காய சட்னி
ம் சேரி யாருவெப்பா உங்கு வீட்ல
அம்மா தா எல்லாமே அம்மாத
சேரி சேரிங் உங்க அம்மா என்ன பண்றாங்கோ
அம்மா அவுஸ்ஒய்ஃப்
ம் செரி செரி நீங்க வேலைக்போய் சம்பாச்சு குடுப்பீங்கல்ல
போகணு இனிமேல் தா வேலைக்கு
ஆ நல்லா அவுங்க யோதரெஸ்ட்டுத் எடுப்பாங்கோ ஆம்ல புள்ளய பெத்தவங்க எல்லாருமே ரெஸ்டுதா எடுப்பாங்க பொம்ள புள்ளய பெத்தவங்கதா லாஸ்டு வரைக்கோ ஓடிட்டே இருப்பாங்க
ஆப் பொம்ள புள்ளயா இருந்தா வீட்ல கொஞ்சோ வேலல்லா செய்வாங்க கூட நம்ம என்ன செய்ய முல்ல இல்லியே
அ அப்டிலா இல்ல நாங்கல்லா எங்க அம்மாக்கு வேல செஞ்சு கொடுத்ததே இல்ல
அ எங்க வீட்ல அப்டிதா சொல்லுவாங்க பொம்பள புள்ளய பெத் இருந்தா கூட ஏதாச்சு கூடே ஹெல்ப் பண்ணோ நீ எதுவும் பண்ண மாட்டீங்க கேப்பாங்க
ம் உம் அப்டிலா இல்ல ப்ரோ நாளா கால்ப்ப எங்க அம்மாக்லா எ ஹெல்ப்பே பண்ண மாட்டே
ம் ம் ம்
அப்றோ என்ன சாப்பாடு உங்ளுக்கு ரொம்போ புடிக்கோ
எனக்கு பிரியாணி தா
ம் ம்
பிரியாணி ஆல் டைம் பிரியாணி மட்டோந்தா அப்புறம் ஃரைட் ரைஸ் பிரியாணி அந்த மாரி
சேர் செரி
உங்ளுக்கு
எனக்கு பிரியாணிதா பிடிக்காது ஃப்ரைட் ரைஸ் தா பிடிக்கு அது ரோட்டு கடைல இருக்குமுல்ல ரெஸ்டாரெண்ட்லனா ரெ கடைல இருக்காது
ம்
ரோட்டு கடைன்னா கொஞ்சோ பரவாயில்லாம இருக்கோ அந்த கடைல அ சாப்டு காளான் சாப்ட புடிக்கோ அந்த மாரி லைட்டா ஸ்பைசியா இருக்கனோ பைக் ல வந்து
காளானா
ஆமா காளாறு ஃப்ரைட் ரைஸ்சு அந்த மாரி ஸ்பைசியா இருக்கணோ கலரு வந்து கலர்ஃபுல்லா இருக்கணோ கலர்ஃபுல்லா இருந்தா சாப்
வேற என்ன புடிக்கோ உங்ளு
அவ்ள தா சாப்ற டிஃபன் ஐட்டம்னு பாத்தா பூரி புடிக்கோ
ம்
லன்ச் ஐட்டம்னு பாத்தா ப்ரைட் ரைஸ் நைட்னா நாள் குடிக்கணும்
நானு
ஹோட்டல்ல சாப்டுவாங்க அந்த இது நம்ம எல்லாம் நல்லா இருக்க சப்பாத்தி தானே போடுவாங்க நானா போடுவாங்க சப்பாத்தி
வீட்ல செய்யறதல்லாம் புடிக்காதா உங்களுக்கு பிரியாணி அந்த மாதிரி
வீட்டு்ல செஞ்சா அவ்வளவு நம் வீட்டல உள்ளவங்க சாப்டுவாங்க நான் செய்யறத எனக்கே இப்ப மீன்லாம் கழுவுனும்னா நான் சாப்டவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனா என் கூட நான் செஞ்சு குடுக்குறவங்க சாப்டுவாங்க என் பையன் எல்லாரும் நல்லா சாப்டுவாங்க ஆனா எனக்கு தா புடிக்காது அது கழுவும் போதே ஒரு மாரி அன்னிஸியா இருந்தம்மா
ஆமா ஆமா இப்ப நம்ம அத ரெடி பண்ணாம ஸ்ட்டைா சாப்ற மாரினா நம்ளுக்கு புடிக்கும் அது
ம் ம்
அ அப்டிதான் வருது நாங்க கூட கேட்ரிங் எல்லாம் போவோம் ஒர்க்கு பிரியாணிலாம் பந்தி மாறிட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு சாப்பிட எங்களுக்கே புடிக்காது அப்றம் லேட் ஆனும்
ம் புடிக்கல ஸ்டாப் பண்ணும் பரோ முன்னாடிலாம் முஸ்லீம் வீடுனாாதா பிரியாணி போடுவாங்க
ஆமாமா
எனக்குல்லாம் வள ஏ வளகாப்புக்கே பிரியாணி தா போட்டோம்
வளைகாப்பு அப்றம் காது குத்தல் மஞ்சள் நீர் அதுக்கெல்லாம் போடுவாங்க
இப்ப என் வள வளகாப்புகா வளகாப்புகல்லாம் ஆறு வக சாதம் போடுவாங்க இப்போ டரெண்டிங்ல அது ஆறு வக சாதம் செய்யறதுக்கு இந்த செலவு பரவாயில்லன்னு சொல்லிட்டு
ஆறு வகை சாப்பாடு இருந்து கொஞ்ச செஞ்சு வச்சிருவாங்க இலைக்கு ஒரு கரண்டி மாதிரி மெயின் டிஷ் இந்த மாதிரி இப்ப பண்றாங்க
ம் ம் நா அப்டித்தான் பண்ணோம் நல்லாதான் இருந்தது எல்லாரும் வாழ் இதே நம்ம அந்த ஆறு வக சாதத்தோட நிப்பாட்டிட்ருந்தோம்னா திட்டிட்டு போயிருப்பாங்க
அ
இத சாப்படவா நாங்க வந்தோம் அப்டின்னு சொல்லிட்டு
ஆமா ஆமா அப்பறோ என்ன
சொல்லுங்க என்ன வேலைக்கு போ போறீங்க உங்க ஆச்சி லாங் டைம் அச்சீவ்மெண்ட் என்ன
எடிட்டிங் போட்டோகிராஃபி அந்த பீல்டுலதான் ஒர்க் போலான்னு இருந்தேன்
ம் ம் போட்டோகிராபி எடுக்கச்சமா
ஆ
ஏத்து
போட்டோகிராஃபி எடிட்டிங்கு
எப்ப காட் வாங்குனே ஒரு கட போட்டு ஒரு கட போட்டு ம் ஸ்டுடியோ போட்டு ஏன்னா ம் ம்
அந்த ஃபீல்டுல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் போயிட்டு அப்புறம் தான் அதை பத்தி தெரிஞ்சக்கணும் கொஞ்சம் போலாம்னு ஒரு ஐடியால இருக்கு ஒன்னு இயர் பாத்துட்டு
அப்ப யாருக்கிட்டாவது ஒரு பக்கத்துல இருந்து யார்கிட்டயாது கத்துக்கிட்டு அடுத்து போட்டுருவ என்னன்னு
ஆமா ஆமா அப்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அது என்ன இருக்கு எல்லாம் தெரியும
ஆமா எல்லாருமே அப்படித்தான் யாஎடுத்த உடனுமே ஸ்டுடியோ வைக்க மாட்டாங்க
ஆ
ஒரு ஸ்டுடியோ ஓனரிட்ட ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஆறு மாசமா ஒர்க் பண்ணி அ நான் கிளம்பறன் அப்டின்னு சொல்லிட்டு போய்ருவாங்க
எல்லாம் தெரிஞ்சுக்கன்னா நம்ம அப்புறம் இதோ ஒரு சொன்னா நம்மளால பண்ண முடியுமா அப்டின்னு எல்லாத்தையும் பாார்கக்கணும் கூட இருந்து மேனேஜ் பண்ண முடியுமா
ம் ம்
ம் அப்பறோ
நீங்க ஹெல்த் கான்சியஸா இருப்பீங்களா
ஆ நம்மே பிட்னஸ்ஸா கடையபத்தி எல்லாமே தெரியனும் கடைல கிளாஸ்ல்லாம் போடனும்
ம் ம் என் பையன் சிலாம்மம் கிளாஸ் கராத்தே கிளாஸ் போவான்
ம் ம் கராத்தே கிளாஸ் போவானூங்களா என்ன பெல்ட்டு
ஆ ரெட் பெல்ட் இப்ப தான் கராத்தே இல்ல சிலம்பம் போவான் ரெட் வாங்கியிருக்கான் இப்ப தான்
ஓகே ஓகே நம்ம வந்து பிளாக் பெல்ட்
ம்
இப்போ கொஞ்ச நாளா இப்ப போறத இல்ல கிளாஸ்கு
சேர் சரி
அது முடிஞ்சாதா நம்ம பிளாக் பெல்ட் இப்ப அட்டன் பண்ற ஸ்டேஜல இருக்கோ ஆனா இன்னு வாங்கல
சரி சரி கண்டினியா போனாதானே இல்ல டச்சு விட்டு போயராது
ஆ அதே மாரி பினான்சியல்லா கொஞ்ச நம்மளுக்கு அது காசு வேணும்ல்ல அட்டன் பண்றதுக்கு அதுவு ஒர்க் போயகிட்டு பார்ட் டைமா அப்புறோ நம்ம காசு ரெடி ஆனோன்னே அதுல போம் டச்சு விட்டாலும் நம்ம அது பிராக்டிஸ் தான் நம்ம வீட்லயே பண்றோ ஓகே